உம் சொல்லு என்ன பண்ற சாப்ட்டாச்சா
இல்லே இல்லே இனிமேத சாப்புடணுமே
சேர் சேர் நா இனிமேதா வந்து சாம்பார ஃபுல்லா முடித் வச்சு வைக்கணு அதுக் அப்புறதா வந்து பண்ணணு என்ன பண்ணனே தெரியாமே என்ன காய் பண்ணணு தெரியாம யோசிச்சிட்டே இருக்கேங்க கட இருக்கு பக்கத்துல ஆனா கொஞ்ச வெல கூட இருக்கு தேஸ் சந்தையில வாங்கணுனு வச்சுக்கவே ரொம்ப
மா ஆமா அங்கதா ஆஹ் அதாவது ஆனா இப்ப வர வர இப்போ திருச்சிலயுமே வந்து காந்தி மார்க்கெட்ல ரொம்ப வந்து வெல அதிகமாக இருக்கிற மாரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது
ஓ ஆனா அதுதா ரொம்ப கம்மி எங்க வீட்டு்லல்லா அங்கத போய் இந்த சோயாபீன்ஸ் பட்
இல்ல முன்னாடில்லா நா இப்ப மேரேஜ் பண்ணி புதுசு இங்கேனா வரம்போது கம்மியா இருந்துச்சு இப்பல்லா அந்த பத்து ரூபாக்கு தர்ற தட்டு இப்ப வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாங்கறாங்க ஆஹ் கொஞ்ச இப்பெல்லா பத்து ரூபாக்கு கிடையவே
நீங்க அங்க இப்புடி சொல்றீங்க இங்க கோயம்புத்தூருக்கு வந்து பத்தா நா ல்லா எங்க வீட்ல கீரெல்லா பத்து ரூபாய்கிதா வாங்குவங்க இங்க இருவுரூவாய்க்கி கொறஞ்சு தரவே மாட்டாங்க இங்கே இங்கே இருவது ரூபாத இங்கே இருவது ரூவாய்க்குறைஞ்சு தரவே மாட்டாங்க அந்த மாரி இருக்கு அஹ் அப்புற வந்துட்டு இங்க வந் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா அ கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயுமே வந்து வார வார அதாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு இடத்துல சந்தை இப்ப இந்த ஏரியா இருக்குனா இந்த ஏரியாக்கு வந்து சனிக்கிழம சந்தை இதே எங்க பக்கத்து ஏரியா இருக்கு தெரியுமா அடுத் த ஏரியா அதுல வந்து எப்புடினா புதன்கிழமே அதுக்கு பக்கத்துல இருக்கற சனிக்கிழமே அந்த மாரி வார பூறா ஞாயித்துகிழமே தவிர மத்த எல்லா நாளுமே ஒவ்வொரு எட துல சந்த இருக்கு நம்ம அங்க போய் வாங் னோனா நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அங்க வந்து கூர் போட் டு வச்சிருப்பாங்க ஒரு கிண் ஒரு க கிண்ணத்துல ஃபுல்லா இரு ஒருவா முப்போரூவா நாப்போருவா அ எல்லாமே வந்து கி பீன்ஸ் எல்லா எடுத்தா ஒரு பவுல் ஃபுல்லாவே இருவது ருவாதா சொல்லுவாங்க ஒரு முள்ளங்கி எடுத்தோனா ஒரு பவுல் ஃபுல்லா து இருவதுரூவாதா சொல்லுவாங்க ஆனா நா பக்கத்து கடையில போய் வாங்குனா ஒரு சின்னோண்டு முள்ளங்கி வச்சுட்டு பன்னெண்டு ரபா பதிமூண் ருவின்னுவாங்க உருளகெழங்கு அப்புடிதா அங்க ஒன்ற கிலோ அம்போது ருவானு சொன்னா இங்க ஒரு கிலோவே நூறு ரூபா எழுவ ரூபா அப்புடி சொல்லுவாங்க அதனால நா எப்பயுமே பக்கத்துக் கடையில வாங்கறதே கெடையாது ரொம்ப கூட இருக்கு எல்லா மே
உம் உம் உ
அன்
நா வந்து முன்னாடி முன்னாடி என்ன பண்ணுவே நா டி மார்ட்ல வந் து மொத்தமா வந்து திங்ஸ்வாங்குவே அப்புறொ வந்து காய்கறியு வாங்கி போட்ருவே வீட்ல எனக்கு என்னமோ இப்ப வந்து அது எனக்கு புடிக்க மாட்டேக்குது என்னன்னா இப்போ கொஞ்சொ காய்கறிய பண்றே பாதி இத வேஸ்ட் பண்ணிட்றோ அதுக்கப்புறோ வந்து இப்போ மொத்தமா வா நா டிமார்ட்ல ஜாமா வாங்குணாலு அதுவுமே வந்து பாதி திடீர்னு ஊருக்கு போயிடுறோமா வேஸ்ட் ஆயிடுது இந்த மாரி நெறையா வேஸ்ட் ஆகுது அதுக்கு நா என்னா இனிமே பிளான் பண்ணிருக்கேனா நாளைக்கு என்ன பண்ண போறோமோ இன்னைக்கு அத கொஞ்சொ கொஞ்சமா வாங்கி வச்சுக்கலாமே அப்டிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கு கே என்னால மொத்தமா இனிமே வாங்கி போட வேணா அப்டிங்கற மாரி தோணுது நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி
ஆஹ் நீங்க சொல்றது சரிதா ஏன்னா வந்து இப்போ மொத்தமா வாங்கணுனு வச்சுக்கோங்களே போ இன் ஆ இப்ப நீங்க வேல கம்மி தா இப்ப கடல பருப்பு பக்கத்து கடையில போய் சு இவ் ரவ ரவையே எடுத்துக்கலாமே பக்கத்து கடையில வந்து எறுநூறு கிராம் அதாவது கா கிலோ வந்து இருவத்தி மூன்று இருவத் தஞ்சு ரூபா சொல்றாங்க ஆனா மொத்தமா நா டி மார்ட்ல வாங்கும் போ து அப்ப பக்கத்து கடையில வந்து கா கிலோனா அப்ப கிலோ நூறு ரூபா விலுகுது ஆனா டி மார்ட்ல வந்து வெறு நாபத் தஞ்சு ரூபா தா கிலோவே அப்ப எனக்கு பாதிக்கு பாதி லா போ தா நா வந்து என்ன பண்ணுவேன்னா எனக் கு நா முன்னாடி உங்கள மார் தா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அங்க போய் ஃபுல்லா டி மார்ட்ல போய் கி ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோவா வாங்கிட் டு வந்துருவ ஆனா வீட்டுக்கு வந்து அதல்லா வந் து எனக்கு அந்த அது என்ன அது என்னமோ வெள்ள கொண்ட கட்ல லா வெல கூட ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னு வெள்ள கொண்ட கட்ல கிலோ நூத்தி இருவருவா போட்டுருக்காங்க அதல்லா வேற வாங்கிட்டு வந்த வந்து எனக்கு எனக்கு தெரியாது நா வந்து அலக அலகா கன்டேய்னர் டப்பாலா வாங்கி வெச்சிருந்த சரி டப் பால போட்டுப்போ ஊருக்கு போயிட்டு வந்து பாக்கற எல்லாத் துலயு வண்டு அப்புறோ தா எனக் தெரியு இந்த கொண்ட கடலையேல்லா ஃப்ரீசர்குள்ள தா வைக்கணு ஃபிரிட்ஜுக்குள்ள இல்லன்னா வண்டு வந்துடு கடலமாவு அப்டிதா எனக்கு தெரியாது கடல மாவு எல்லா போச்சு அ அப்பெருந்து நான் என்ன பண்றேன்னா போய் கொஞ்ச கொஞ்ச வாங்கினொம் நூற் எரநூறு எங்களுக்கு வந்து ரவ வந்து அரக்கிலோ ரவயே எங்களுக்கு ரொம்ப நாள் வரு ஏனா நாங்க ரெண்டு பேர் சேந்தே ஒரு டம்ளர் தான் போடுவோம் அதுலயும் பீன்ஸ் கேரட் எலாம் போட்டுறதுனால எங்களுக்கு அர கிலோ ரவையே கரெட்ட ஒரு மாசோ ஒருஒரு நாள் பண்ணா கூட அவ்ளோ நாள் வந்துடும் கோதும மட்டும் நான் மொத்தமா வாங்கிப்பேன் மூணு கிலோ அந்த மாதிரி இட்லி அரிசி சி வாங்குவேன் மத்ததெல்லாம் நா பக்கத்து கடைல வாங்கி க்கிறது
அதான் அது நானு அடிக்கடி இப்ப ஊருக்கு போறேன் னால அது வெளிய வெச்சுட்டு போனா கெட் ட்டு போயிடுது ஃபிரிட்ஜ் ச்சுக்குள்ளே வச்சதனால எவ்வளோ நாள் நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சு யூஸ் பண்ண முடியு அப்பற வந்து இந்தப்பாக்கெட் இப்போ அந்தப்பாக்கெட்டே ந உள்ளுக்க வச்சுட்டு போறே வச்சுக்கோங்களே அது வந்து என்னாயிடுதுனா கொட்டிருது ஃப்ரிஜ்லனா அது வந்து எனக்கு தொடைக்கிற வேல வேற தா வருது அத எப்படினாலு கொட்டிருது நா வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பனா அந்த பாக்கெட்லருந்து கொட்டிடும் அப்ற எனக் வந்து ஃபர்ஸ்ட்டிந்த ஃப்ரிஜிக்குள்ள வந்து இந்த ம் மசாலா திங்க்ஸு இந்த மாரி பொடி இதெலா வக்கவே எனக் புடிக்க மாட்டிக்குது அது ஃப்ரிட்ஜி எதுக்கு அது வந்து நம்ம எ ஏணா அடஞ்சிருது அப்டியே புல்லா அதுவந்து அப்டியே பாக்கவே அன்கம்ஃபர்டப்ளா எனக் வந்து அது புடிக்கவேயில்லை அதனால வந்த் ந்து நா வந்து என்ன பண்ணுவேனா வெளியே வெச்சுகிறது அதனால இன்னமே அந்த பிளான் பண்ணிர்க்கேன் இன்னிமே நம்ம டிமார்ட்ல போய் மொத்தமா வாங்க வேண்டா நம்ம வேஸ்ட் பண்றோ நெறையா அதுவும் இப்பொ லிக்யூடு நெனச்சிகோங்க லிக்யூடு ஊத்தும் போது வாஷிம்மிஷின்ல இப்போ பத்துருவா லிக்யூட்னா கரெக்டா அந்த பாக்கெட் பத்ருவாகுள்ளத ஊத்துவோ இப்ப எவ்வளோ ஐ இதேஇது நம்ம மொத்தமா வாங்கி வச்சுட்டு அந்த லிக்கூடு ஊத்து போது அத ஒரு மூ கூட ஒர்ரெண்டு இது ஊத்துறது நானு
ஆம்
என்ன நெறையருக் க்குல அதனால வந்து ஆ நல்லா ஒரு கூட ரெண்டு மூடி ஊத்துவோமேனு ஊத்தறே அப்ப அது வந்து எனக்கு அதுல கொஞ்ச இதாவுது ஆஹ் காசு வந்து டக்கு டக்கு டக்குன்னு காலியாயிடுது வாங்க வேண்டிதிருக்கு இதுனா பத்து ரூபானா இதுதா போடுவோம் இவ்ள தா ஊத்த முடியும்
நானு அதே தா முன்னாடி இந்த சோப்பு பவு டர்லா வந்து இந்த அ சோப்பு பாத்தரம் வெளக்கறதுக்கு ஒரு பார் மாரி இருக்கு ஒரு பெரிய பவுல்க்குள்ள வந்து அது ஏதோ எழுவது ரூபாயோ ஏதோ போட்டிருப்பாங்க ரெண்டு ரெண்டு இது சேத்தே எழுவது ரூபா ஆபர் ஒண்ணு வாங்னா ஒண்ணு பிரீனு சொல்ட்டு அத வாங்கி வச்சிட்டே இருப்பன் ஆனா அதி அது எனக்கு புரியவே இல்ல என்ன என்னடா நா எங்க அத்த வீட்டுக்கு போம் போது அவங்க பாத்தறம் அப்டியே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் என்ன நம்ம பாத்தரம் மட்டு அவ்ளவா பளி பளிச்சுனு இல்ல ஆனா ஸ்மெல்லு இல்ல ஏன்னா அவங்கல்லா வெளக்கி முடிச்ச ஓட அதாது முட்ட ஏதாது செஞ்சிட்டு விளக்கனாங்கன்னா முட்ட ஸ்மெல்லே இருக் அதல்லா நா வெளக்கி முடி முட்ட வாட அடிக்கு என்னன்னு யோசச்சதுக்கு அப்பறம் தா தெரியுது அவங்க வந்து சின்ன கி சின்ன சின்ன பாரா வாங்கறதுனால அதோட வாசனையும் போறதுல்ல அது அப்டியே இருக்கு இந்த பெருசு வாங்கறதுனால எனக்கு ஒரு அஞ்சு ஒரு நாலு மாசம் வந்துருது அந்த பெரிய பாரு ஆனா அந்த வாசன எல்லா பத் மாசத்தலயே அதுல இருக்க வாசன எல்லாமே போயிடுது அனால இப்ப நா என்ன பண்றது அதெல்லாம் வாங்குறதே கடையாது அஞ்சு ரூபாய்க்கு பக்கத்து கடைல இருக்கா அது ஒரு அஞ்சு வாங்கி வச்சுருவேன் தீர தீர போட்டு போட்டு வெலக்கி கிட்டே இருப்பேன் அது எனக்குமே இதா தா இருந்தது அப்பறம் அந்த கம்பர்ட் இவங்க எங்க ஹஸ்பண்ட் தா வந் வந்து கம்ஃபர்ட் போட்ட தா டிரஸ் நல்லா இருக்கும் அப்டி சொல்ட்டு போடுவாங்க
உம் எனக்கு ஒரு டவுட் அந்த கம்ஃபர்ட ஒரு ஒரு நாள் நா வந்து வாஷிங் மிஷின்ல ஊத்தனேன் ட்ரெஸ் எல்லா அப்படியே பிசுபிசுன்னு ஆயிடுச்சு அது ஏன்
நீங்க வந்து கரெக்டா ஊத்தணுமே அந்த ரெண்டு ரெண்டு இது இருக்கு ஒன்னு வந்து ஊத்தி தொவைக்கறது ஒண்ணு இருக்கும் நீங்க வந்து கம்பர்ட்
நாங்களே டேரக்டா ஊத்திட்டே
அப்டி ஊத்த கூடாது அப்டி ஊத்னா அந்த பிசு பிசுப்பு இருந்துட்டே தா இருக்கும்
ஆஹ் ஓ அந்த கி மேல அந்த இது து இருக்குமோ ஊ த்துறது
சும்மா கொடுத்துருப்பாங்க ஒன்னு வந்து நீங்க லி ஒங்களோட லிக்விட ஊத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னோன்னு வந்து கம்ஃபோர்ட்டு எதாது வெச்சிருக்கீங்கன்னா அத ஊத்துங்கன் சொல்லி அதுல லிக்விடுக்கு ஒரு ஆப் ஷன்ருக்கோ அதுதா போடணு அப்டி போட்ட தா நமக்கு வந்து அந் து ஒட்டாம வரு இல்லன்னா மொதையே அந்த நீங்க சொல்ற மாரி அது மொதையே எடுத்துக்கோ அந்த கம்ஃபோர்ட்ட மொதையே எடுத்துக்குச்சின்னா
ம் அப்படியே பிசு பிசுன்னு ஒரு மாரி ஆயிடிச் சா அப்புறோ நா திருப்பி வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு அலசுனே அப்புற என்ன பண்றது அதுல வந்து இந்த கம்ஃபர்ட் ட யூஸ் பண்றதில்ல இந்த ஏரியல் தா வந்து அப்பப்ப அந்த பத் த்ருபாக்கு வாங்கி யூஸ் பண்றது இப்ப இவங்க அப்பா வந்தாங்கன்னா மொத்தமா வாங்கி போட்டுருவாங்க அஹ் இவங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா எல்லாமே வந்து வாங்கி போட்டுருவாங்க ஏன்னா அவுங்க இப்ப வெயில் ரொம்ப இருக்குறதுனால அப்பப்ப வெ வெளியே போணு வாங்கணு அப்டிங்காண்டி எல்லாம் மே வாங்கி போட்டுருவாங்க இப்ப நா பாப்பாவ ஸ்கூலுக்கு விட போறே வர்றே சோ வந்து நா வாங்கிப்பே போற வழில வாங்க்கிறது அப்டியே
ம் ஆமா ஏன்னா அதுதா நாளா முன் முன்னாடி ஷாம்பு வந்து ஆஃபர்ல வந்து எலநூருபாவோட ஷாம்பு முன்னூத்தம்ருவா போட்டுருப்பாங்க இல்ல நானூத் தம்பருவான் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி வாங்கிட் டேருந்த அப்டி வாங்கும்போது அதாவது ஒண்ணு ஒன்னா இப்படியே மொத்த மொத்தமா வாங்கும்போது லிட் போய்டோ ஒரு நானூருவா ஷம்பூ ஒரு ஐநூருவான் போடும்போது அதுவே ஐநூருவா
அதுவே அதுவே ஆயிருபா வந்துரு டி மார்ட்ல லா பில் போடும்போதே அப்டியே மனசு பக்கு பக் குன்ருக்கோ‌ அப்டியே வரம்மோது அதுவு எண்ண எண்ண அதுக்கப்புறோ வந்து இந்த ஷாம்பு அதுக்கப்புறோ லிக்யூடு அதுதா வந்து ரேட்டு கூடவே அப்டியே வந்து பில்லா அதுக் கே ஒரு ரெண்டாயிருவா வந்துரு
அதுலதா எனக்கு போயிடு எப்டினா இந்த ஷாம்பூ ஒரு நானூறு லிக் க்யூடு ஒரு முன்னூறு அப்றம் அந்த பாத்திர வெளக்கறதுக்கு அந்த பாத்ரூம் கழுவறதுக்கு ஒன்னு வாங்குனோ இதுவே ஒரு ஆயிரத்து நூறுவா வந்த
நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க
அதுதா அது அப்டிதா நா வந்து கார் திக்கா ஷாம்ப் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்ருந்தே அதுக்கப்ற வந்து என்ன இதெல்லா வெல கூட இப்டி முன்னூத்தம்பது நானூறுனு வாங்குறது கொஞ்சோ ஜாஸ்தியா தெரியுதுனு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிடுறது ரெண்டு ரூபா ரெண்டு ரூப் க்யா கடய்ல பத்து பத்து வாங்கி வச்சுடுறது அது வாங்குறது தெரியல
ஆஃபர்ல ஒரு ஸ்டாம்ப் ஹெடன்ஸ் ஸோல்டர் வாங்கினே அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா பெரிய பாட்டில் தௌசனுக்கு வாங்கனே அது ஏனா எனக்கு இங்
ஓ
து வருது இப்ப நா அது யூஸ் பண்ண மாட்டே அம்மா பாப்பாங்கதா யூஸ் பண்ணுவாங்க நா வேற ஷாம்ப் ஏனா நா ஸ்ட்ரைட் ஹேர் பண்ணிருக்கே இப்போ வந் து நா வந்து அதுக்கு ஏத்த மாரி ஷாம்பூஸ் பண்ணிட்ருக்கே ஆ அது வந்து நல்லா ஒரு பெனிஃபிட்டா இருக்கு ஒரு இப்ப ஒரு மூன்றர மாசோ கிட்ட ஆயிடுச்சி இன்னு இருக்கு ஷாம்பு பெரிய பாட்டில்
ஓ ஆனா எனக்கு அது ஆ அபடி வரும்போது நமக்கு தெரியாது ஆனா மொத்தமா பில்ல குடுக்குபோது கொஞ்சோ க கஷ்டமா இருக்
ஆமாமா கஷ்டமா இருக்கு ம் அதுனா ஒரு ரெண்டு பாக்கெட்தா போடணு அப்டிங்கற ஒரு லிமிட்ருக்கு
அரு ஆ அது ஒரு பெரிய முக்கியமான விஷய என்னன்னா இவ்வளதா அப்ப ரெண்டு பாக்கெட் அப் எ நம்ம பாக் நம்ம முடி க்கு ரெண்டு பேக்கெட்டு முடிஞ்சது அவ்வளோதா நாலு ரூபால வேல முடிஞ்சது அதுன்னு வச்சு கோங்களே கரெக்டா போட்டோமா எவ்வளோ போட்டோ என்ன போட்டோ எதுவுமே தெரியாம போட்டுக்கிட்டே இருப்போ அதுவு வீட்டுக்கு பச் பசங்க யாராவது வந்தா அந்த ஷாம்பூ போட்டு தா கை கழுவுவானுங்க
ஆமா நானு தா எனக்கு அது என்னன்னு தெரில அந்த ஷாம்புள கை கழுவுறது ரொம்ப பிடிக்கு
அதா எங்க வீட்டுக்கு வந்த குட்டி பசங்கள சொல்லிட்டு இருப்பே ஷாம்பூல போய் கை கழுவுரானுங்களே அப்படின்
அது ஸ்மெல் நல்லா இருக் குமா அது அப்டியே கை கழுவிர வேண்டியது
சேரி சேரிப்பா ஓ கூட பேசுனதுல நேர போனதே தெர்ல நா
ஓகே ஆ ஓகே ஓகே ஓகே பாய் பாய்